என்ன பண்றீங்க
நா இப்பதாங்க ஏன்னா எனக்கு இரவுவேல நைட் ஷிப்ட்டு அதனால வேல பாக்கணும் இப்பதா லேப்டாப்லாம் ஆன் பண்ணேன் மழ வேற சாயங்காலம் மதிய மதியானம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சுள்ளுன்னு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு சாய்ங்காலம் மோடம் போட்டது பாருங்க அந்த ஒரு மூன்றரை மணி வாக்குல காத்து பேய் காத்து
இங்கேயு அதே மாரிதாங்க இங்கயு மழ வரல ஆனா நல்லா வானம்ல்லாம் கரு கும்முனு ஆயி
அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சொல்லுவாங்கல்ல வெட்டா புட்ட மாரி அந்த மாரி இருந்துச்சு அப்பறம் நாங்களும் சரி அப்டின்ட்டு தோட்டத்துல எல்லாம் இப்பதாங்க எல்லா நாத்தெல்லாம் நட்டு வச்சிருக்குறோம் அப்பறம் அதெல்லா மெளகானாத்தில்லாம் காத்துக்கு ஒரு பக்கம் ப ஆடுது அந்த பக்கோ ஆடுது இந்த பக்கோ ஆடுது எல்லாத்தயு புடிச்சு கட்ட அப்பற எங்கிங்க அந்த எங்கயாது இந்தா வேற ஏதாது வந்துருமோ அப்டின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எல்லா பக்கோ தடுப்பல்லா போட்டுட்டு எல்லா பண்ற வந்து கொஞ்ச நேரோ கூட இல்ல மழ அடிச்சு ஒரு மண் நேரோ செரியான மழ
ஆ ஆ ஆ
ஆமா அப்பற மழல என்ன செய்யறது அப்பற உம் அப்டின்ட்டு விட்டாச்சு அப்றோ அந்த வேலல்லா இருந்துச்சு அந்த நேரத்துல துணி வேற எல்லா போட்டு போயிருந்த மெஷின்ல அத வந்து காய போட்டு அது எடுக்காம மழைல நனஞ்சு மறுக்கா போட்டு எல்லாம் ரெண்டு வேலைங்க ஒரு
அங்க வந்து நாத்தெல்லாம் போன மாட்டீங்களா இந்த இது நெல்லெல்லா நடமாட்
நெல்லெல்லாம் கடையாதுங்க இங்க வந்து எங்க மண்ணுக்கு வந்து நெல்ல எல்லாம் வராது உங்க ஊர் சைடு்ல வேணா அந்த மாரி வரும் நெல் எல்லா வரும் கரும்பு எல்லா இருக்குல உங்கஊரு மஞ்சளு மஞ்சளு
மோஸ்ட்லி நெல்லு நடுவாங்க அது போக மஞ்சள்
மஞ்சளு ஆ அதுதாங்க எங்க அப்ச்சி எங்க அப்ச்சிங்க அங்கதா அவுங்க வந்து மஞ்சள் தா அவுங்க போட்ருக்குறாங்க ஃபுல்லா மஞ்சளு இந்த செங்கரும்பு இருக்கும்மில்லைங்க அந்த ஜூஸுக்கு போடுவாங்கள அந்த கரும்பு அப்றோ அந்த அந்த வெல்லம் எடுப்பாங்கள்ல அது கோது போவு ஏனா இங்க வந்து எங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா முட்டக்கோசு காளிஃபிளவரு இந்த மாரிதா ஆ அப்பறோ பீட்ரூட் நல்லா வரு இங்க அப்பறோ வந்து வேறெல்லா எதுல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா மெளகா தா ஃபுல்லா போட்டு நாத்து நட்டு மெளகா தா மொளச்சிருக்கு ஃபுல்லா அதனால ஒரு கிட்டத தட்ட ஒரு ரெண்டு மூணு ஏக்கருக்கு மெளகா தா போட்ருக்குறோ அது மெளகா வந்து எங்கள்து வந்து பாத்தீங்கன்னா ஆ நாட்டு மெளகாங்க இந்த ஹைப்பிரிட் மெளகால்லா கெடயாது குட்டி குட்டியா தா வரு மெளகா ரொம்ப சின்ன சின்னதா சின்னோன்டு வரு ஆனா காரோ ரொம்ப அதிகமாருக்கு
ஆ ஆ ஆ ஆ
அது ஃபுல்லா ஒரு இதுக்கு போட்ருக்கோ அப்றோ இன்னொன்னு இன்னு ஒரு ரெண்டு ஏக்கருக்கு ஃபுல்லா தென்ன தாங்க நட்டு வுட்ருக்கோ அது ந ட்டு அஞ்சு வர்ஷோ ஆச்சு இப்பதா காப்புக்கு வந்துருக்கு அதனால எடைக்கு வூடு பேரா நம்ம எதாவ் வீட்டுக்கு தேவயான காய்கறி எல்லா போட்டுக்கறதுன்னு வச்சுக்கோங்களே வெளில வாங்குறது இல்ல
நாங்க இங்க எங்கப்பா வீட்லயே அதேமார் தா நீங் சொல்ற மாரிதா இங்க வந்து வாழ அதுவும் வந்து இங்க ம் நாங்க இருக்க வாடைக்கி இருக்க சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா நெல் போட்டுக்லா ஆனா எங்கப்பா வீட்டு சை எங்கப்பா வீட்ல வந்து எப்டின்னா ஃபுல்லா கல்லு க்காடு தா அங்க வந்து நெல்லல்லா நட முடியாதா
ம் ம்
அதுனால வந்து அங்க வந்து வாழ
கால நல்லா வரு ஆ அதா சொல்றே வாழ நல்லா வரு அது ஒவ்வொரு ஊரு மண்ணு வந்து உ
இங்க எங்கள்டு வந்து செம்மண் காடு
ஆ அதனால வாழ நல்லா வருங்க செழிப்பா வரு வாழைக்கெல்லா அது நல்ல
வாழைலே வாழைலே இப்ப ரெண்டு மூணு விதமா போ நேந்தரங்கன்று போட்ருக்காங்க நேந்தர வாழ போட்ருக்காங்க.
அப்பறய் கற்பூர வள்ளி னூட நல்லா வரு அந்த சைட்ல
போடுவாங்க ஆனா இங்க வந்து அதிகமா அது இது
போறதில்ல ஆ ஆ
அதனால அது அது போட்ற மாரி இருந்தாலு ஒரு ரெண்டு மூணு வாழ வந்து வீட்டுக்கு அளவா அந்த மாரி போட்ருக்கறதோட செரி செவ்வாழைமோ நேந்தரவாழையு தா வந்து அதிமா போகு அது போகு இந்த கதுலி மோரிஸ் அந்த மார்லா நறைய விதமா இருக்குது அதெல்லா போகு அத போ வ மொந்த வாழன் சொல்லிட்டு இருக்கும்ல அது போகு
ஆமா அது பஜ்ஜிக்கு போடுவாங்க சிப்ஸ்ஸு போட்றது அதா அதா புரிது புரிது
சிப்ஸ்ஸு போட்றது நேந்தரவாழ பஜ்ஜிக்கு பொரியலுக்கு யூஸ் பண்றது வந்து மொந்த வாழ ஆ ப் அதெல்லா
எங்களது வே இப்ப பாத்தீங்ன்னா இந்த காலிஃப்ளவர்ல்லா வந்து பாத்தீங்கன்னா வெயிலுக்கு பூவெல்லா ரொம்ப துளி துளியா சிரித்துதாங்க வருது ரொம்ப பெரிய பூலா இல்ல
இப்ப வெயில் அதிகமா இருக்குல்லைங்க
ஒன்னுல்ல ஆனா இன்நோனு வெயில்லதா அது நல்ல வருமே ஆனா இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப சிருத்துருக்குங்க பூவே வந்து ரொம்ப சின்னசின்னதா இப்ப கடையிலே பாத்தீங்கன்னாலுமே ஒரு பூ குட்டி பூ எடுத்தீங்கனாலே இப்ப முப்பது ரூவா நாப் ரோ சொல்றாங்க ஆனா எங்க கிட்ட எடுக்கும்போது ரொம்ப ரேட்டு கம்மியாதா எடுப்பாங்க ஒரு பூ ஆறு ரூபா ஏழு ரூபாய்க்கு தா போகு அவங்க கொண்டு போய் விக்கிறப்ப இருவரூவாய்க்கு விக்கிறாங்க ஆரூவாய்க்கு நம்ம குடுத்து நாங்க எல்லா செஞ்சு போட்டு
ஆனா அத வெதச்சு ஒரம் போட்டு எல்லா பாகுபாடு பண்ணி கடைசியில வந்து ஒண்ணுமே புரோஜனம் இல்லாம
அது இது இதாவது பரவாயில்லைங்க இங்க இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இது வந்து டல்லு வந்து பாத்தீங்கன்னா பூதா எங்க அம்மாயிங் காட்ல வந்து ஃபுல்லா பூ தா போட்ருக்கறாங்க சன்னமல்லி அப்பறோ சன்னமல்லி தெரியுமில்ல உங்களுக்கு முல்லப்பூ
ஆ ஆ ஆ
ஆ சன்ன மல்லி ஃபுல்லா அந்த மல்லிங்க மல்லி வந்து அது ஓ நல்லா ஒத்தமல்லி நல்லா மல்லி இப்ப மல்லிப்பூ புல்லா வெல வரத்து அதிகமாகி வெல கம்மி ஆ கிலோவே முன்னூரூபா நானூரூபாய்க்கு தா எடுக்கறாங்க இன்னைக்குலா வந்து எடுத்துட்டு போனாங்க வெறும் நூத்தி இருவத்தஞ்சு ரூவாய்க்கு தாங்க எடுத்துட்டு போறாங்க ஒரு கிலோவே ஆனா உங்க ஊருக்குலாம் மார்க்கெட்டுக்கு வரும்போது கொஞ்ச அதிகமா இருக்கு ஐநூரூபா அறநூரூவாய்க்கு இருக்கூ
ஆமாங்க அப்பற என்ன பண்றது வெய்ய காலங்கறனால பூவு நல்ல பூக்கு அதனால வந்து நெறைய இது பண்ற வா வந்துரு மார்க்கெட்டுக்கு நெறைய பூ வர்றதுனால வந்து வெல கம்மியாயிடு
ஆமா ஆனா மார்க்கெட்டுக்கு வந்தாலு மார்க்கெட்ல அப்பவு நம்ம கொண்டு வந்து போடுறவ எவ்வளோக்கு போடுவா நூறு நாப்பது ரூபாய்க்கு அந்த மாரிதா போடுவா ஆனா இதே முகூர்த் முகூர்த்த நால்லல்லா பாருங்க ஒரு கிலோ மல்லிகைப்பூ மூணாய்ரூவாய்க்கு வித்தப்பெல்லா எங்களுக்கு நல்ல மகசூலுங்க இப்போ பூவு குட்டியூண்ட்ருக்கு அ இந்த த தைக்குலா பொங்கலுக்குலா இப்ப பூ நல்லா அப்டியே குண்டு குண்டாருக்கு ஆசையா இருக்கு ஆனா அதா நூத்திஇருவ தஞ்சிரு நூத்தி எழுவரூவா அந்த ஆள் கூலியே கட்டாதுங்க அதனால நாங்க என்ன பண்ணிக்கிறு இது நாங்களே ஆளுகல எறங்கி இருக்குறத வச்சி ம் ஆ பண்ணிக்கலா சொல்லி வீட்ல இருக்க ஆறு ஏழு பேரு எங்களையே எல்லாத்தையு வேல வாங்குறாங்க
அப்பற என்னா வண்றது ஆளு கூலி குடுக்குறக்கு இதுப்ப பத்தாதப்ப நம்மளே தான பண்ணிக்கணு
ஆமா நாங்க அப்பவே சொன்னே பேசாம புதினாவையாது நட்டு விடுவோ புதினாவது நல்லா வரு புதினா வுடுவோன் சொன்னே அவுங்க கேக்கல அப்ப இருந்துட்டு இத பண்ணா இது மல்லி கூட பொடுசு இல்லாங்க முல்லைல்லா ரொம்ப நேரோ எடுக்கு
ஆமா கொ கொ ம மல்லிப்பூ கூட டக்கு டக்கு டக்கு டக் குண்ணு மொட்டு தான பொறிச்சன்னா முள்ள பூலா பறி அய்யோ சாமி எங்க வீட்லல்ல செடி இருந்து நாங்கல்லா பறிப்போ வ் ஒரு ரெண்டு சடிதா வச்சிருந்தோ நாலா காலேஜ் படிக்கும்போது அப்டே செடி ஃபுல்லா பூவா அரும்பா இருக்கு பறிச்சு கட்னம்னா அ ஒரு நாலு மொலோ வரு அந்த ரெண்டு செடியே சேத்து நாலு மொலோ அஞ்சு மொலோ வரு ஆனா அதப் பறிச்சு கட் த்ற அதுக்குள்ளப் போதும் போதுனு ஆயிர்து இடுப்பு வழி வந்ததா மிச்சங்கற மார்ருக்
முதுகு வலிங்கோ அப்றோ இன்னொனு என்னனா அந்த மல்லிஸ் கொண்டு போவது இல்லங்க அது கூட மொதலக் கோழி கண்டையு சேத்தி போட்ருந்தோ இப்ப கோழி கண்டை இல்ல எங்க இதுல கோழி கண்டயில இந்த இது செ இதே இருக்ட்டுனு இந்த காக்கட்டாம்பூ நாம் பண்ண வேலதா இந்த காக்கட்டாம்பூவ கொஞ்சூ ரு நாத்தெல்லா வாங்கிட்டு வந்து நட்டு விட்டு அது கொஞ்ச இருக்குட்டுன் பாத்தா அது இருந்துச்சி இப்ப என்னனா அந்த காக்கட்டாம் பூவு பூக்க ஆரம்பிச்சிருச்சு எதப் பொரிச்சு எத விட்றனே தெர்லங்க
அ அ எனா வந்து போத் செடிலேயே பூவ விட்டுட்டீங்களீங்ளே அரும்பு வந்து இதாகாது
ஆமா மொத வேற கவ்வாத்து பண்ணனுல கவ்வாத்து பண் நீங்க அது எங்ளுது வந்து பெரிய பெரிய செடியெலா இருக்காது இல்ல தர ஒட்டி சின்னத் தோட்டம்னால அப்டிதான சின்ன சின்னதா இருக்கு அதுவு இப்ப பக்கமா இருந்துச்சுனா பரவால இங்கிருந்து அங்கனா நா இங்கிருந்து எங்கம்மாயின் தோட்டம் வந்து ஒட்டஞ்சத்தரங்க ஒட்டஞ்சத்தர மர்ணுனா வார வார வர அங்க போயி நானு அந்த இதலாம் பண்ணி மார்க்கெட்டு கொண்டு போற திண்டுக்கல் பூ மாட்டுக்கு நெலக் கொடுக்கட்ட மார்கெட்டுக்தா எடுத்துட்டு போவாங்க
ம் ம்
அதலா இன்னிக் பாத்தீங்கனா பரிகறிக்க ஆளுகளே வரமாட்டேகிறாங்க இந்தக் குழிக்கி நாங்க வரமாட்டோ கொஞ்சோ சேத்தி குடுங்கங்கறாங்க நம்ம பூவே கம்மியா போகுது எங்கப் போய் குடுக்கறது ஆனா விவசாயிகளோட பாடுகப் பெரும்பாடுதாங்க பாக்கறக் வேணா நல்லாருக்கு கஷ்டந்தா என்ன செய்யர்
தா சொல்ற மாருங்க விவசாயிகளுக் அ இதுக் ப்ரோஜனங் கெடையாது வாங்கறவங்ளுக்கும் ப்ரோஜன கெடையாது எடையில வியாபாரினு ஒருத்தவுங்களு தாங்கல்ல அவங்களுக்குதா நல்ல காசு
அ அந்த கைமாத்தி விட்றாங்கள தரகல்களுக்குதா நல்ல காசுங்க என்ன செய்யறது அப்பறோ என்ன உணவு செஞ்சிங்க நைட்டுக்கு சாப்ட்டீங்ளா என்ன
நா வந்து இன்னக்கி சேமியா தயிர்
ஓ நைட்டுக்கு நல்லாருக்கு நல்ல காம்பினேஷன் ஆ
அது எனக்கு வந்து எப்டி சொல்றது நா வெறுமன சேமியாவே சாப்ட்டுக்குவே
நானு வெருமன சாப்ட்டுக்குவே சக்கர வெச்சி கூட சாப்டுவேச்
ஆ எ மவனுக்கு வந்து அப்டி எறங்காது தயிர் இல்லனா எந்த சாப் பாடு எறங்காது
அச்சோ அ
கொஞ்சமாது அந்த சாப்பாட்ல வந்துத் தயிரு வாசோ இருக்கணு தயிரு கொஞ்சமாது பெனஞ்சிருக்கணு
எப்டி உங்ளுக்குலா எப்டி மாட்டுப்பாலா இல்ல எருமப்பாலா
இல்லம்மா பசுமாடு வச்சிருக்கோ வீட்ல
ஆ ஆ ஏனா ப் ம் ஓ சேரி சேரி நாட்டு மாடு
ச் ஆ இருத்து அதனால பிரச்சன இல்ல
ம் ம் பரவால எங்ளுது எரும இருக்குங்க எருமப்பால்தா மாடும் இருக்கு மாடு ஒரு ஆறு வுறுப்பிடி இருக்கு ஆனா எரும பால்தா அது நா சின்ன வயசலிந்தே எருமப்பாலே குடிச்சு குடிச்சு பழகுணனால அது எருமபால் தா
ஆ ஆ ஆ ஆ
ஒரு எரும்பு இருக்குங்க நறையா எருபு இருந்துச்சு அப்போ நாங்க ஊர்ல இருந்தப்போ இருந்துச்சு இப்ப எல்லா ஒண்ணு தாங்க அந்த ஒரு எரும்பையே பாக்கவே முடியல
நாங்களு அப்படிதாங்க நா ஏழ மாடு வச்சிருந்தோ
உம்
ப எல்லாத்தையு வித்துட்டு ஒரு மாடு போச்சு எல்லா பின்னாடியே ஒண்ணு பின்னாடி ஒண்ணு போயிர்
இப்ப வீட்டுக்கு அளவா வச்சுக்கோங்க அப்புறோ என்ன செய்யிறது கொழந்த இருக்குல்ல அதுக்கு அளவா வச்சுக்க வேண்டியதா தயிர் மோர் எல்லா வெளியில நம்ம இந்த மாரி எல்லா கறந்து சாப்புட்டு பழகுனவங்களுக்கு வெளியில கடைல வாங்கறதெல்லா இறங்காது தயிரெல்லா
ஆமாங்க அது வேணா உண்மதாங்க
அது ஒரு மாரி வாசமா இருக் இது நல்ல நம்ம
அதுவு இல்லாம தயிர் கெட்டியா சாப்பிட்டு பழகி தண்ணி மாரி வாங்கி சாப்பிடிறக்கு புடி புடிக்க மாட்டேங்குதுங்க கப்பு அதுவு கெட்டியா எங்க தயிர் கெடைக்குமோ அங்கதா போய் வாங்கணும்னு தோணுது
ஆ கரெக்ட்டு தா அந்த மாரி இருக்கு அப்பற வந்து பாத்தீங்கன்னா நெய்யு அந்த மாரிதா வீட்ல செய்யறதுதா பிரச்சன இல்லாம இருக்கு
ஆமா
சரி இருங்க எனக்கு ஒரு கால் வருது நா உங்கள கூப்புடுறே
ஆ சேரிங்க